வணக்கம் சொல்லுங்க என்னமோ நல்லா இருக்கங்க இல்ல நீங்க பேசிட்டு இருக்க போம்போது சொல்லிட்டு இருந்தீங்க பெண் புள்ளைங்கனா புடிக்கும்
ஆமாங்க ஆனா எனக்கு பெண் பிள்ளைங்க ஏனா பெண் பிள்ளைங்க தாங்க கடைசியா எல்லா பாப் அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமோ அன்போ அக்கறையு இருக்கும் எதனா ஒன்னுனா பெண் பிள்ளைங்களுக்கு தா ரொம்ப துடிக்கும் ஆ அதனால எனக்கு ஒரு பெண் பிள்ளையி இப்போ நம் நம்பளுக்கே ஓ ஏ நம்ப அம்மா அப்பாக்கு ஒடம்பு சரில்லனா ஃபஸ்ட்டு நம்பளுக்கு தா நம் போய் அம்மாவ பாக்கணு சுடுத்தண்ணி வெச்சு தரணு ஹாஸ்பிட்லுக்கு கூட்டு போணு சமச்சி தர்ணு சாப்பட வெக்கணு கை கால் அம்த்தி விடணு
ம் ம்
அந்த ஒரு எண்ணோல்லா நம்பளுக்கு தாங்க வரோ அ அப்றோ ஆம்பள பசங்கனா மேலோட்டமா ஹாஸ்பிட்லுக்கு கூட்டு போவாங்க எதோ வாங்கினு வந்து தருவாங்க அந் த மாரி ஒரு செயல்ல அவங்கள விட நம்பளுக்கு அவங்களுக்கும் நா இல்லன் சொல்ல மாட் ட இருக்கோ அவங்கள விட் ஒரு படி அதிகமா நம்புளுக்கு கொஞ்சோ துடிக்குங்க
கரெட்டு தாங்க எனிக்கு என்னன்னா ஆ பெண்கள் நெனைப்பாங்க இல்லையா அதாவது ஒரு கல்யாண ஆனவங்க நம்புளுக்கு கொழந்த பொறக்கும்போது ஒரு பொண்ணு தா நம்புளுக்கு வேணு அப்டின் நெனைக்கிறவங்களுக்கு தாங்க எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு ஆம்பள புள்ளைங்களா பொறக்குதுங்க
ஆ
அதாவது எதா இருந்தாலு பரவால்ல அப்டின்ட்டு அசால்ட்டா இருக்கிறவங்களுக்கு ரெண்டுமே பொறக்குதுங்க ஆம்பள புள்ளைங்கதா வேணுன்றவங்களுக்கு பொட்ட புள்ள மட்டும்தாங்க பொறக்குது நீங்க நல்லா பாருங்க நெறைய எடத்துல அவங்க எதிர் பாக்கறதுக்கு ஆப்போசிட்டா தாங்க கெடைக்குது
ஆமாங்க ஆமாங்க
ஆனா உண்ம என்னன்னா ஆம்பள புள்ளைங்க ரெண்டு பேரு இருக்கறத நம்ம வளக்கறத பொறுத்து துதாங்க நீங்களும் வீட்டு வேலையில இருந்து எல்லா செஞ்சு பாருங்க அவுங்களுக்கு அத சொல்லி குடுத்து வளத்து பாருங்க உங்கள அதாவது பொட்ட புள்ளியோட அதிகமா தாங்குவாங்க
ஆமாங்க ஆமாங்க எனக்கு வேற எனக்கு வேற இதே வழியே இல்லங்க எ ரெண்டு பசங்கள தா நா வந்து வீடு பெருக்கவோ பாத்திர கழுவவோ துணி காய வெக்கவோ துணி மடிக்கவோ தோச சுடவோ சட்னி அரைக்கவோ இவங்கதா எனக்கு செஞ்சி ஆகணு
ஆமா
அதனால் நா இவுனுங்குளுக் நானே எல்லா செய்வே பசங்கள வேலை வாங்க மாட்னா அது கண்டிப்பா எனக்கு சாத்தியமே இல்லங்க ஏனா ஏ எங்க வீட்டுக்காரு வந்து சட்னி அரைப்பாரு நாங்க நாலு பேர் இருக்கிறதுனால ஓ அ ஒரு வேலைய வந்து நாங்க பகிர்ந்துப்போ அவரு இப்போ ந இப்போ அவருக்கு வெங்காய தக்காளியே வாங்க தெரியாதுங்க
ம்
வாங்கிட்டு வந்தாலு எதாவது தக்காளி வந்து எ ஆ நல்லா இருக்காது இல்ல சொத்தையா இருக்கு அழுகியிருக்கு
ஆமா
அது மாரி எங்க போனாலு நாங்க நாலு பேரு போயிடுவோங்க ஒரு மாவு அரைக்கன்னாலு நாலு பேர் போய்டுவோ ஒரு வெங்காயம் தக்காளி வாங்கினாலு நாலு பேர் போயிடுவோ இப்ப போயிட்டு வந்து ந நைட்டுக்கு வந்து எதாவது செய்ணுனா பசங்களு கொஞ்ச பசியா இருக்குற நேரத்துல அவரு தோச சுட்டா நா செட்னி அரைப்பே இல்லன்னா நீங்க கொ செட்னி அரைங்க நா தோச சுடுவே அ சொல்லிட்டும் ஏனா கொழந்தைலயிருந்தே நாங் நாங்க ரெண்டு பேர் தா பண்ணி தா ஆவனு வேற வழி இல்ல எங்ளுக்கு
ம்
பாத்து பண்ணி அவரு பசங்கள குளிக்க வெச்சு ரெடி பண்ணா நா சாப்பாட்டு வேல அந்த மாரி ஆனா அவரு இல்லாதப்ப எல்லாமே நா தாங்க செய்ணு
பிரேயரு பண்ணிருக்கிங்க
அதும் அது பாத் பாக்கறதுனால அவ அவங்க செய்வாங்கன்னு நா நெனைக்கிறேங்க நாங்களு சொல்லி குடுக்குறோங்க ஒருத்தர் நைட்டு வந்து ஒருத்தர் சின்னவ பெருக்கு பெருக்குன்னா மறுநாள் வந்து பெரியவ பெருக்கணு
ம்
அந்த மாரி சொல்லி குடுக்கலான்னு இருக்குறோங்க
இல்லங்க அத செய்ய பழகுங்க ஏன்னா என்னோட ரிலேஷன் ஒருத்தரு அவுங்களுக்கு இதே மாரித ரெண்டுமே பையன் தா ஒரு பைய சாமான் கழுவி கொடுப்பா ஒரு பைய வீடு பெருக்குவா அம்மா சமைப்பாங்க துணிய தொவச்சு போட்டாங்கன்னா உக்காந்துட்டு ஒரு த்த அலசி குடுப்பா ஒருத்த புழிஞ்சு காய போடுவா
ரொம்ப நல்ல விஷியங்க கேக்குறதுக்கே நல்லா இருக்குங்க
அது பாக்க இன்னு அழகா இருக்குங்க அதை போய் பாக்கும்போது எனக்கு அம்மா ஒரு முறை ஒடம்பு அவுங்க அம்மாக்கு ஒரு முறை ஒடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டாங்க அந்த டைம்ல நாங்க அவுங்க வீட்டுக்கு போனோ
ஆ ஆ
அப்போ டேய் நா சமைக்கிறே நீ சாமான் கழுவிடுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தம்பி கிட்ட சொல்றா அம்மா இல்லாம வீட்ட சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ கிளீனா வச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் சமைக்கிறது இத்தனைக்கு ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற வயசு தா அந்த டைம்லயே வீட் டுலயே எல்லாருமே எடுத்து போட்டு அந்த ரெண்டு பசங்க மட்டு செய்யறாங்க
ஆமா நல்ல விஷியங்க ரொம்ப நல்ல விஷியங்க
அதுதா சொல்றே பொட்ட புள்ளைங்க இருந்தா கூட உண்மையா சண்டை புடிச்சிட்டு பொட்ட பசங்க எல்லா பாருங்க ரெண்டு பேரு சண்ட புடிச்சுட்டு செஞ்சுக்க மாட்டங்க வீட்டுல
ஆமாங்க உண்மைங்க அது அது என்ன சொல்றது சின்ன வயசா இருந்தாலு செரி பெரியவங்க ஆனாலு செரி அது அக்கா தங்கச்சியா இருக்கட்டு இல்ல ஒத்தா ஓரகத்தியா இருக்கட்டு இல்ல நாத் நாத்தனாரு அண்ணி அந்த மாரி எந்த ரிலேஷன் இருந்தாலு ஏ அவுங்க செய்யட்டுமே ஏ அவுங்க செஞ்சா என்னன்ற ஒரு இது வருதுல்லைங்க
ஆனா ஆம்பளைங்க அது மாரி செய்ய மாட்டாங்க நீங்க பாருங்க எடுத்து போட்டுட்டு செஞ்சுக்குவாங்க
உண்மைங்க உண்மைங்க அவுங்க பகிர்ந்துப்பாங்கங்க வேலைய
ஆமா
ஆமா ஆ க உண்மையாலுமே உண்மைங்க
நீ ஆம்பளை பசங்க இருக்கிறதுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படணு பெருமப்படணு
உம்
நீங்க அந்த அளவுக்கு நீங்க சொல்லி குடுத்து இது பண்ணுங்க எனக்கு நீதா எல்லாமே ஆம்பள புள்ளையு சரி பொட்டை புள்ளையு சரி எல்லாமாவுமே நீங்க தா இருக் க்கனு
ஆமா ஆமாங்க
போட்டி போட்டுட்டு உங்கள பாப்
பாப்பாங்க ரெண்டு பேரு சந்தோஷங்க சந்தோஷங்க பாப்பாக்கு எத்தினி மணிக்குங்க ஸ்கூலு
அவ காலையில வந்துட்டு நைன் ஓ கிளாக் வீட்ல இருந்து கெளம்புவாங்க நைன் டென்னுக்கு ஸ்டார்ட் ஆகுது
ஆ
அதனால ஒம்பது மணிக்கெல்லாம் வீட்லருந்து கெளம்புவாங்க
செரிங்க கிட்டகிளாங்க இல்ல தூரமாங்க
இங்கிருந்து ஒரு நூறு மீட்டர் அளவுக்கு தாங்க ஒரு கிலோமீட்டர் கிட் ஒரு கிலோமீட் ரு வண்டில போறதுனால அஞ்சு நிமிஷத்துல போயிடுவோம் அதாவது டிராபிக் அதெல்லாம் இருக்காது
ஆ நீங்க எடுத்துட்டு போய் விட்டு வந்துருவீங்களாங்க
ஆமா எங்க வீட்டுக்காரர் தாங்க எடுத்துட்டு போவாரு அவரு இல்லாத நேரத்துல அவுரு வாடிக்கை போயிட்டாருன்னா நான் எடுத்து போவேன்
செரிங்க செரிங்க ரொம்ப நல்ல ஆ செரிங்க
அவர் அதனால அவர் எங்கன்னா வெளியே வாடகிக் போயிட்டார்னா நா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துருவேங்க
அ ட்ரெய்னி நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சிருக்கீங்க இல்லீங்ளா ஆப் ஓஓ நீங்க பாக்காத எடோவ் அந்த மாரி எங்காச்சோ நீங்க குடும்பத்தோடு எங்கயாச்சு போயிருக்கீங்ளா
குடும்பத்தோட போயிருக்கேங்க ஒரு விஷ்யோ சொல்லோன்னா இப்போ டீச்சர் கொழந்த மக்குன்னு சொல்லுவாங்க
ஆ ஆமாங்க
அதே மாரி போலீஸ் கொழந்த திருடன் சொல்லுவாங்க இந்த டிரைவர் பொண்டாட்டி புள்ளிங்ளோ இருக்காங்க பாருங்க ரொம்ப பாவங்க அவுங்க மட்டோ போய் எல்லாத்தியு சுத்தி பாத்துட்டு வந்துருவாங்க நம்பள சுத்தி கூட்டிட்டே போ மாட்டாங்க
கரெக்டுங்க கரெக்டுங்க
அது ரொம்ப சண்ட போட்டு எங்கியாவ்து நாங்க அங்க போனோ இங்க போனோ ஆ என்ன கார்ணோ‌ தெரிமா சொல்லுவாரு எங்க வீட்ல இங்யே இருக்கு ஏலகிரி மல நாங்க நெறைய முற போயிருப்போ அ அதாவது அந்த பஹட் சென்சுரில்லா இருக்குல்ல
ஆமாங்க ஆமாங்
அதுக்குள்ள கூட்டிட்டு போப்பான்னாங்க பா அதுக்குள்ள போய்ட்டு வந்துட்டே ஒண்ணுமே இல்ல அப்டின் வந்துருவாரு
அதுக்கப்றோ வேற ஏதாவது பார்க்கு கூட்டு போசோன்னா இதுல ஒண்ணுமே இல்லை அப்டின்ட்டு கூட்டு வந்துருவாரு எல்லா எடமோ அவருக்கு தெரியோ
போய் அனுபவிச்சி நம்பள சொல்ல விட மாட்டேன்றாங்க
ஆமா அவங்க பாத்துட்டு வந்துருவாங்க எல்லா எட்த்தியு எப்போ ஊட்டிக்கு போனோ அப்பா போலான்னா அதங்கு ஒண்ணுமே இல்ல எல்லாம் சும் பாக்குற அளவுக்கு இல்ல இப்டி சொல்லி சொல்லிதாங்க எல்லா எடத்தயோ விட்டுட்டா டின்நாங்க சண்டபுட்சி விட்ரதில்ல கூட்டிட் போயிட்றோ
ம்
வர்ஷத்துக்கு ஒரு எட்த்துக்கு ஆனா இவங்க ரொம்ப பண்ணுவாங்க இன்னிக்கு வரைக்கும் திருவண்ணாமல போயிட்டு இருக்கு உள்ள ஒரு முற கூட்டிட்டு போம்மனா போ மாட்டாங்க ஆனா அடிக்கடி வாடக அது இதுண்டு எல்லா ஊருக்குமே போயிருப்பாங்க
ஓ இதுக்க
நம்பள கொஞ்சோ கூட்டிட்டு போறது கஷ்டங்க மத்தவங்கல்லா சுத்தி பார்த்தாலு நாங்க பாக்க மாட்டோங்க இதுதாங்க பிரச்சன
ம் இப்ப எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியருங்க
ம்
ஆமா மா மாசத்துல ரெண்டு வாரோ வீட்ல இருந்தா பெரிய விஷ்யங்கோ ரெண்டு வாரோ வீட்ல இர் க்க மாட்டாருங்க
ஓ
வெளியூரு போனா அந்த மாரி போய்ட்டே இருப்பாருங்க அவர் போவாரு டெல்லி போவாரு பாம்பே போவாரு
ம்
எல்லா எடத்துக்கு போவாருங்க ஆனா எங்கள ஒரு எடத்துக் கூட்டு போமாட்டாரு கேட்டா நா என்ன வேன்மின்னேவா போறே கம்பெனி காஸ்லனா என்ன கூட்டு போறாங்க நா வேல செய்ய போ
ம் நா டூரா போயிட்டு வந்தேன்னு கேட்ருப்பாரே
ஆமாங்க ஆமாங்க நா கல்யாணோ ஆனா புதுசுல எல்லாரு இனி உங்க வீட்டுக்கார கூடே போயிட்டே டெல்லி போயிட்டு ஒரு வாரோ இருந்துட்டு வந்து நீ பாம்பே போ அங்க போ இங்க போ ச்சைனா போனாப்புள்ள க
அ
அதுக்கப்பறோ நெறைய எடோ போயிருக்கறாருங்க பஞ்சாப்பு கேட்டா வந்து கம்பெனி கம்பெனி அங் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருப்பாங்க
ம்
சில இதுல ஹோட்டல் இருக்கு அங்கே சேஃப் இருக்காது ச் இப்டியே சொல்லி ஏதாச்சு ஒரு சொல்லி வாய அடச்சுருவாரு ஆனா இப்ப பசங்க வந்து அப்பா நீ மட்டு ஃப்ளைட்ல போறலப்பா நீ மட்டு அ ஏசி பஸ்ல போறப் பண்ணி மட்டு டபுள் டெக்கர் ட்ரெயன் எங்களுக்கு புக் பண்ணுங்க எங்கள கூட்டு போங்க நீ இப்போ இவங்க கேக்க ஆரம்பிச்சட்டாங்க சரிப்பா கூட்டு போறப்பா சொல்றது வாயில தா சொல்றாரு
இல்ல இல்ல பசங்க கேக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா எங்க வீட்லயு அப்டித்தாங்க இப்ப எ பசங்க பெரிய பசங்கன்றதுனால சொல்றே குழந்தையில இருந்துதா நாங்க போனது கிடையாது அவங்க கொஞ்சோ விவரோ வந்து எல்லாரு அங்கங்க போறாங்க நீ எங்கதா கூட்டிட்டு போற அப்டின்னு கேப்பாங்க
ம்
அந்த வார்த்தைகாகவே கூட்டிட்டு போயிடுவாருங்க இப்ப எல்லா எடத்துலயு ஒவ்வொரு எடமா வருஷத்துக்கு ஒண்ணு ஒண்ணு அந்த மாரி எங்கயாவது ஒரு எடத்துல போயிட்டு வந்துர்றோ அதனால இனிமேலு பசங்க வளர வளர வளர அவங்க கேக்கு போது கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க
நம்மள விட அவங்களுக்கு கொஞ்சோ சக்தி ஜ வாய்ந்த சக்தி அவங்களுடய வார்த்தைகளுக்கு ரொம்ப சக்தி பவர் அதிகோ உண்மங்க உண்மங்க
ஏன்னா நம்பள விட முக்கியமானவங்க அவுங்க தாங்க
அவுங்க தா ஆமாங்க ம் அ நீங்க எப்டி ஃபீல் பண்றீங்கங்க இப்ப டூருக்குக்குல்லா போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சோ நல்லா மைண்ட் ஃப்ரீயா இருக்குற மாரி ஃபீல் பண்றீங்களா
ஆமாங்க ஏன்னா போயிட் போயிட்டு வந்தாலே கொஞ்சோ நாங்க போம்போதுல்லா ஃப்ரண்ட்ஸ்ங்க கூட போவோங்க ஆனா நான்னு இது உங்களுக்கு இப்போ எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நா உங்களுக்கு அடுத்து கால்லல சொல்லட்டுங்களா
ஆ சேரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க ஆ சேரிங்க சேரிங்க நன்றிங்க நன்றி